ம் ஓகே கேக்குது ப்ரோ வணக்கம்
ம் என்ன ப்ரோ ஒர்க் பண்றீங்க
நானா ப்ரோ சும்மாதா ப்ரோ இருக்க
சும்மா தானா தூக்கோ வர்லியா தூக்கோ வர்லையா
தூக்கோ வர்ல ப்ரோ தூங்னு எங்க ப்ரோ தூக்கோ வர்து
ஏன் என்ன ப்ரோ
இப்லா தாங்கும் பதுனோரு மணிக்கு மேல தா ப்ரோ‌ தூங்குவ
என்ன ப்ரோ
அது பழகிச்சு ப்ரோ பதினோரு மணிக்கு மேல தூங்கி தூங்கி இந்த லீவுல பதினோரு மணிக்கு மேல தூங்கி தூங்கி பழகிச்சு காயில வந்து லேட்டா தா எந்துப்ப ஒரு ஒம்போது மணிக்கு ஏந்தோ
ம்
சும்மா தான வீட்ல தான இர்ப்போம் சேரின் சொல்ட்டு தூங்கிட்ருப்போம்
ம் ம்
காய்ல தூங்குற சுகமே தனி தா ப்ரோ
அது என்னமோ உண்ம தா ஆனா நானு வீட்ல தா திட்டு வாங்க முடியாது
ஆ என்ன யாரும் என்ன திட்டமாட்டங்க நா பாட்ன்னு ஜாலியா தூங்கின்ருப்ப
ஓ தனி ரூமா
ஆ தனி ரூம்மு
அந்த மாரிலா இருந்தா பரவாயில்ல ப்ரோ எங்க வீட்டுல அப்டிலா இல்ல ப்ரோ ஹால்ல தா படுத்திருப்போ காலையில கரக்டா ஒரு து ஏழு மணிக்குள்ள எழுந்துர்ன்னு இல்லன்னா வீட் லைட்டு போட்டுருவாங்க இல்லன்னா எட்டி ஒதச்சிருவாங்க ஏந்துறான்ட்டு
ம்
அதா இது வேலைக்கு போறதுக்கு முன்னால எல்லா திட்டு அவ்வளவு திட்டு வாங்கணு கரக்டா டைமுக் போன்னு பஸ்ஸு பஸ்ஸ புடிச்சு வேலைக்கு போன்னு
பஸ்ஸு ப்ரோ பைக் இல்லயா ப்ரோ உங்கள்ட
இல்ல ப்ரோ பைக்ல்லா இருந்தா என்னா ப்ரோ
எய ப்ரோ பைக் வாங்க வேண்டியதான இ எம் ஐ போட்டு
பைக் வாங்கணு இ எம் ஐ போட்டு தா ஏற்கனே வேற வீட்டில ஓரப்பட்ட லோன் போயிட்ருக்கு
ஆ
அ கொஞ்ச கஷ்டமா இருக்கு ப்ரோ வாங்குற சம்பள பாதிக்கு பாதி இ எம் ஐ லே போயிட்டு இருக்கு ஆமா ப்ரோ ரொம்ப கஷ்டமாவு இருக்கு ஒரு பைக்கு தா வாங்கணும் இருந்து அப்பாவோட பைக் கு அது இப்ப அவ்வளவு எடுத்து எடுக்குற மாதிரி ஐடியா இல்ல அவருக்கே கரக்டா இருக்கும்
ம்
அண்ணனு எதுவு பைக் வாங்குவானு பாக்கற வாங்க மாட்றா
யாரு ப்ரோ
அண்ண அண்ண ப்ரோ
ம்
பைக்கு வாங்குவ பாக்குற அவனு வாங்க மாட்ற அவனு பாவ ஆமா பஸ்ல தா அவரு ஒர்க் தா ப்ரோ பண்றாரு
அவரு உங்கள மாறியேவா இல்ல அவரு வேற
இல்ல ப்ரோ அவ் ஆ ஃபீல்டு அவர் ஃபீல்டு வேற ப்ரோ அவருளா டூரிஸ்ட் ட்ரைவர் ப்ரோ பஸ்லா
என்ன இந்த பஸ் அந்த ஸ்லீப்பர் பஸ்ஸா இல்ல கோச் மாரியா
கோச்சல்லா இல்ல ப்ரோ எங்க லைன்ல கோச்ச எல்லா கிடையாது
ம்
எங்க லைன்னு கோச்சி கிடையாது ஃபுல்லா அந்த எஸ் எம் எல்லு பெரிய பஸ் தா அசோக் லேலன்ட்டு அந்த மாரி பஸ் தா ப்ரோ பெரியனா ஆமா ஸ்லீப்பர் பஸ் மாரிதா அதா அம்பது பேர் சீட்டு அம்பத்தஞ்சு பேர் சீ ட்டு பஸ் ஆ பிரகாஷ் பாடி தா கட்ன மேரி
ம் ம் ம் ஆ அந்த மாதிரி பஸ் டைலி டெய்லி இதுதான்ன ப்ரோ அது
என்ன ப்ரோ
டெய்லி ஒர்க் தான அது இல்லனா வீக்லி த்ரீ டேஸ் அந்த மாரியா
ஆ அந்த மேரிதா ப்ரோ ஒரு டூர் போனனா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அ வரமாட்டா வெளி வெளிலே சுத்திட்டு அதுக்கப்பற தா அதா ஒரு ஒரு டூருன்னா அவனுக்கு அது பேசிக்கான ஒரு அமௌண்ட்
ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரத்து ஐநூறுவா இருக்கு ப்ரோ
ஆ ஆயிரத்தி ஐநூறு ரூபா இல்ல அப்றோம் பேட்டா யாரு டூர் அதா இப்ப என கஷ்டமரு கூட்டுனு போறாங்கள அந்த கிளைண்டு கிட்ட வந்து பே ட்டா அது தனியா வந்துடு ஆமா ப்ரோ அது அது செப்ரேட்டா அது தனி இது பேசிக்ஸ் சம்பளம் தனி எந்த கம்பெனில ஓட்டுறதோ அந்த கம்பெனில
ம்
பார்ட் டைமா எல்லாக்க ஒரு மூணு கம்பெனி டைய யப் வச்சுக்கிறா மூணு ஆமா ப்ரோ மூணு கம்பெனிலுமே ஓட்டுவோ அப்டியா அதுலே இப்போ ஒரு ஒரு சவாரி போயிட்டு வந்தனா வீட்ல வந்து ரெஸ்ட் எடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகுதுன்னா அந்த ரெண்டு நாள்ல இன்னொரு எதுனா ஒரு இடத்துல வேல கெடச்சிரு டிரரைவர் ஏன்னா யாரும் மோஸ்ட்லி ஒரே வண்டிக்கி ஒரே டிரைவர்லா இருக்க மாட்டாங்க ஒரு அஞ்சாறு பேராச்சு இருப் ஏன்னா அப்பதா டிரைவர் ஃபீல்டு அதுவு லாங் போறதல ரொம்ப கஷ் டோ ப்ரோ நைட்டு பகலு கண்ணு முழிக்கிறோல ரெண்டு டிரைவரா இருந்தா பரவாயில்ல அ ஒரே டிரைவரா இருக்கு அவுரு
அங்க அங்க போயிட்டு போனா பிரச்சன இல்ல அந்த இடத்து லொகேஷன் ரீச் ஆயிட்டு போனா பிரச்சன இல்ல
ஆமா ரெஸ்ட்டு கெடைக்கணுல்ல ப்ரோ அப்ப அன் டைம்ல போனா ரெஸ்ட்டு கெடைக்காது
அன் டைம்லலா கொஞ்ச ரிஸ்க் ப்ரோ ரொம்ப
அதா அன் டைம்ல தா மோஸ்ட்லி டிராபிக் இல்லாம நெறைய டூர் வண்டில்லா அன் டைம்ல தா போகு ப்ரோ
ம்
அதனால அதிகமா இப்ப ஏன்னா டிராபிக் இருக்காது இந்த ஒரு ரீசன்னால பாயிண்ட் டு பாயிண்ட் கரெக்டா டைமிங்ல போயிட்லா ரீச் ஆயிட்லா டைமிங்ல ரீச் ஆயிட்லா அப்பதா வந்து நீங் ளு எப்டினா இப்ப கஸ்டமரு வராங்ளோ அவுங்ளு சுத்தி காட்ட முடியு டேவ்ல டு கரெக்ட்டா மார்னிங்னா இந்த டைம்ல இங்க போயிட்லா இல்ல இந்த வியூ பாயிண்ட் போ பாக்லா இல்லை இந்த பார்க்கு எந்த டைமிங்ல அலோடு இருக்கு டைமிங் தான இப்போலா எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்ஸு
ம்
அந்த டைமிங்கு கரெக்டா இட்டுனு போய்ட்டு கூட்டிட்டு போயிட்டு உட்டுர்ணு கொஞ்ச லேட்ட ஆனாலு நம்மளதா புடிச்சி ஏறுவாங்க நெறைய கதல்லா சொல்லுவான் ப்ரோ என்ன ஒண்ணு ஃபுல்லா இந்த எங்க டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தா நம்ம லைன்ல பார்த்தன்னா ஒண்ணு அதிகபட்ச டெம்பிள்ளு இல்லனா ஃபுல்லா இந்த இந்த சம்மர் டைம்ல ஃபுல்லாவே இந்த கொடைக்கானல் ஊட்டி கேர்ளா வயநாடு கொச்சி வர்க்கலா இந்த சைடு தா ப்ரோ எல்லா மோஸ்ட்லி கேரளா
ப்ரோ இப்ப எப்டி ப்ரோ உங்க வந்து மந்த்லி சேல்ரி தருவாங்ளா இல்ல அந்த கம்பன்லருந்து
மந்த்லி சேல்ரிலா இல்ல ப்ரோ ஒரு டூர் கண்டக்ட் பண்ணா அதுக்கேத்த சேல்ரி தா இப்ப அஞ்சு நாள் ஏழு நாள்னா அதுக்கேத்த அமௌண்ட் தா மந்திலி சேலரினா யாரு தர மாட்டாங்க ப்ரோ இது என்ன கம்பெனில என்ன கேபா ஓட்றாங்க
ம்
போனா சம்பள போகலனா சம்பள கெடையா
ம் இல்ல ப்ரோ இப்போ இப்போ சீசன் டைம் மட்டுந்தா அப்பனா வரு ஆட்ரு
ஓ மத்த நாளு வரும் ப்ரோ ஏன்னா பங்க்ஷன் ஈவெண்ட் அந்த மாரி ஈவென்ட்ல ஓட்ற மாரி லோக்கல்ல இருந்து ஆ வரும் ப்ரோ அதுலயு நெறையா சவாரி எல்லா ஓடு ஒரு கம்பெனில எப்டிருந்தாலு ஒரே பஸ்ஸே ஓட்ட மாட்டோ பஸ்ஸு வேனு சின்ன சின்ன வேனு எல்லாமே ஓட்டுவ ப்ரோ
அப்டியா சேரி செரி இன்னா ஜாலிய இருக்கு ப்ரோ ஆனா டிரைவிங் எல்லாத்த சுத்தி பாக்கற மாரியு இருக்கு நல்லா சாப்பற மாரியு இருக்கு என்னா ஒண்ணுன்னா வந்து கொஞ்ச ரிஸ்க்கு
ஆமா ட்ர டிரைவர் ஃபீல்டுனா ரிஸ்க்குதா ப்ரோ
அங்க ரோட்ல போனாலே கொஞ்ச ரிஸ்க்குதா ப்ரோ
அவனே சொல்லுவா டிரைவர் வாழ்க்கல நிரந்தர இல்லாத வாழ்க்கை எப்ப என்னா நடக்குனே தெரியாது எப்ப எ கண்ணு சாயுனே தெரியாது அந்த டயலாக் சொல்லுவா ப்ரோ
அந்த மாரி டைம்ல வந்து டீசண்டா வந்து நித்தினும் ப்ரோ நித்திட்டு தூங்கிட்டு போணு
ம் ம் அங்க ஆனா என்ன ஒண்ணு அந்த மேரிலா பண்ண முடியாதுல்ல ப்ரோ அந்த டைமிங்ல ரீச் ஆயிர்ணு
பண்ண முடியாத்த ப்ரோ அவங்களுக் அவங்களுக்கே தோணுல்ல கஸ்டமருக்கே தோணுல்ல
அ எமெர்ஜென்சினா அந்த மேரி டை பண்ணிர்லா கிளைண்ட்டு ஒத்துக்கணு இல்ல ப்ரோ
அதா ப்ரோ க்ளைண்ட் தா ப்ரோ சொல்ணும் ப்ரோ அவங்களுக்கே அது தெரியணுல்ல இப்போ திடீர்னு எதாச்சு ஆவுல்ல அவங்களுக்கு ஒரு பய இருக்குல்ல
ப்ரோ ஒரு டைம் இது மாரிதா எங்கயோ டூர் போசல்ல செரியான ரெயினு பஸ்ஸு வந்து இன்ஜின் ஃபால்ட்டு அ எப்டி சொல் பிரேக் டவுனு பஸ் பிரேக் டவுன் ஆயிச்சு சரியான ரெயினு வேற வண்டி அரேன்ச் பண்ண முடில லோக்கல்ல அது ஹில் ஸ்டேஷன்ல கொஞ்ச அவுட்ரு
ஓ
அவுட்ரு அந்த ஏரியாவுல ஹில் ஸ்டேஷன்ல பிரேக் டவுன் ஆயித்து வேற வண்டி அரேஞ்ச் பண்ண முல்ல ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து பஸ்ஸு உள்ளே இருந்ததுக்கே வந்து கிளைண்ட்டு வந்து சண்ட போட்டு உங்களுக்கு பேமெண்ட்டு பாதி பாதிதா உங்களுக்கு ஃபண்டு வரு இல்லன்னா மீதி ஃபண்டலா உங்களுக் தர முடியாது இன்னதா நெனச்சிட்ருக்கிங்க எங்யோ காட்ல இட்னு வந்து உட்டுட்டு பஸ் பிரேக் டவுன் ஆயித்து ஆனா ஃபேக்டா அங்க நடந்தது யா ரு யோசிக்கில
அதா அதலா ஒண்ணு பண்ண முடியாது
அதா தற்செயலா நடக்கறதுக் யார் என்ன பண்ண முடியு ப்ரோ
ஆமாம் ப்ரோ இப்ப உங்க மேனேஜரு இப்ப கம்பெனி மேனேஜர் வந்து உங்க ட அவர டிரைவர கேப்பாங்களா
ஆமா புரோ இப்ப எதுவா இந்தாலு இப்ப கம்பெனி கம்பெனி ஒழுங்காதான ப் இப்படா கம்பெனியோட வெவிகல் ஒழுங்கா இருந்தா தானே அவங்க ஓட்ட முடியும் கரெக்டா இப்ப ஏதோ ஒன்னு ஏதோ தெரிஞ்சு வர போறது கெட்யாது கோளாரு
பிரேக் டவுன்லாம் அந்த தர்ச்செயல நடக்கற்தா ப்ரோ அதலா ஒன்னும்
அதா ஒண்ணு எதோ ஒரு டெக்னிக்கு டெக்னிக்கல் இஷ்யூவால
ஆ கிளைமேட்டு அப்புறம் அந்த ஹில் ஸ்டேஷனு அதெல்லா எல்லாமே இருக்கு ப்ரோ
எது எப்ப வேனாலு அதா ப்ரோ எது எப் பவேனா ஃபெலியர் ஆவு ஆனா மோட்டார் மோட்டார் பொறுத்த வரைக்கும் எப் ப்ப என்ன வேணா நடக்குன்னு தெரியாது யாருக்கு ஆனா ஆ அதா கிளைண்டுக்கு தெரிய மாட்டேது இல்ல என்ன மூணு மண் நேரமா வெயிட் பண்ணினு வெயிட் பண்ணிட்டு மழ பெய்யுது எனக்கு ஏதனா வண்டியாச்சும் அரேஞ்ச் பண்ணி குடு என்னத்தா உ வண்டி எப்போ ரெடிய ஆவு சொல்லு மெக்கானிக்க கூப்புடு அது கூப்புடு இது கூப்புடுன்ட்டு அது பெரிய பஞ்சாயத்து ஆயித்து ப்ரோ அ பஞ்சாயத்து ஆயி அது ஒரு அப்புன்னா ஒரு ஆப் டே வரைக்கு வண்டி வேற வண்டி அரேஞ்ச் பண்றதுக்கே லோக்கல் இப்ப நம்ப லோக் கல்னா பகட்டுன்னு அமுச்சிட்லா ஹில் ஸ்டேஷன்ல வேற ஸ்டேட்டு அங்க அரேஞ்ச் பண்ணுனா அவங்க கொட்ட நம் இப்ப நம்மகிட்ட பேசன பேமெண்ட் வேற அங்க இனிமே நா தெர்ஞ்சி பக்கத்துல ப்ப வண்டிக்கு கூப்னா அங்கிந்து ஒரு பேமன்டு போண்ணு இல்ல ப்ரோ அந்த வட்டிக்காரங்க அவ்ங்க என்ன வாடக கே ப்பாங்க எதுன்டு நம்மளுக்கு தெரியு கொஞ்ச எப்டி இருந்தாலு அதிகமா தா கேப் ப்பாங்க நம்ம ஒரு வாடைக்கு பேசி வரமே
இனிமேலு கேப்பாங்க
ம் ம் நம்பளுக்கு அப்பதா எதனா ஒரு எப்படி சொல்றது நம்பளுக்கு அப்பதா அதுல என்ன ஒரு ப்ராஃபிட் இருக்கு ஆனா அந்த ப்ராஃபிட்ட வந்து வேற வண்டிகாரட்ட குடுக்குற மாரிக்கு ஆனா அதெல்லா அவங்ளுக்கு தெரியாது எனக்கு தேவ எனுக்கு டைமிங்கு நா போகணு நா டைமிங்கு வேலைக்கு போணு இல்லா டைமிங் எனக்கு இப்ப டூர்ல எனக்கு ஒரு ஒன் டே வேஸ்ட் ஆவுது அப்டி இப்டின்னு
ப்ரோ இப்ப நாங்கூட்தா டூர் போனோ இப்போ ரீசென்டா வந்து ஜூன் அஞ்சா தேதி போனோ கரெக்டா இங்கன்னு கோச்சில இதுதா ப்ரோ கேரளா போனு மூணாறு வாகமான் வர்கலா மூணு எடொ போனோ
ம் ம்
கோச்சில்ல தா போனோ போம்போது இது ஆய்ச்சு ப்ரோ எதோ ப்ராப்ளம் ஆயிச்சு நாங்க வந்து இது பட்டாசு வெச் ச்சமா இங்க வீட்டான்ட அது என்னாச் சி அது உள்ள போயிட்டுக்குது அந்த கோச்சி முன்னாடி ஒன்னு வந்து ஆ ஆ ஹார் வந்து இது பண்றதுக்கு வந்து ஓபன் ஆவும் க்ளோஸ் ஆவும் தெரியுல
ஆமா மேல வென்டிலேஷன் ஏர் போர்துக்கு
ஆம் ஆ அது உள்ள ஏதோ போயிட்டுருக்கு போல
எத சொல்றீங்க நீ யாருனா ரேடியட்டர்யா ரேடியேட்டர் சொல்றீங்
ரெடியேட்ரு ரெடியேட்ரு ரெடியேட்ரு
ஆமா
அதுல வந்து எதோ நெருப்பு ஏதோ போயிட்டுருக்கு போல உள்ள
ம்
அப்பொ நாங்க என்ன பண்ணோ நைட் வந்து ஹோட்டலு போய் ஸ்டாப் பண்ட்டோ சாப்ட்டுட்டு வண்டியெடுக் வண்டில இது பண்றோ சாட்டாக மாட்டேந்து ஆவ்ள்தா அப்றந்தா சேரி ஆ டைவர் வந்து கொஞ்சோ அது அதுதா நம்மகிட்ட ஒரு பொருள் வர்ல ஸ்பேன் பண்ற ஏதோ ஸ்பேன் இருக்குனாங்க பத்து பன்னெண்டோ அத சொன்னாரு அது ஸ்பேனர் இல்ல அப்றொ பழகுல ஒரு கார் காரங்க கிட்ட அவுங்க கேட்டு அங்க வாங்னு வந்து ரெடி பண்ணி அப்ற தள்ளி ஸாட் பண்ணி அப்பா ஒரு வழியாச்சன்னக்கி நைட்டு ஆனா ட்ரைவர் செம ட்ரைவர் ப்ரோ வண்டி சம தரமான வண்டி ட்ரைவர் நம்மல அப்டியே க்ளோஸ் ஆய்ட்டாரு
ஆ ஓகே ப்ரோ டைம் ஆயிட்து
ஆ செரி வச்சிற்றா நன்றி வணக்கம்